கம்
ஆ வணக்கம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
ம் இப்போதைக்கு ஒண்ணு இல்ல ஆ சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
ஆ இப்பதா சாப்ட்டுட்டு இருக்கே ஃபோன் பாத்துட்டு நீங்க
சரிமா ச ஆ நானு போன் தா பாத்துட்டு இருக்கே
சாப்டீங்களா
இன்னும் இல்லம்மா இனிமேட்டு தா
க
நீ சாப்ட்டீங்களா என்ன சாப்பாடு
நா சப்பாத்தி சாப்டே நீங்க என்ன சாப்டீங்க
இன்னு சாப்புடல இட்லி தா இங்க ம் பரவால்ல பரவால்ல ஆ ஆமாமா
ம் டே எப்டி போச்சு உங்களுக்கு
இன்னைக்கா இன்னைக்கு கொஞ்சம் போர் தா ஆனா ஃபுல் பிஸி நீங்க ஸ்டூடன்டா எப்டிமா
ஆ ஸ்டூடெண்டு தா காலேஜ் படிக்கிறே
வாய்ஸ்லே தெரியுது ஆ ஆ செரி செரி ஆ ஆமாமா
என்ன ஒர்க் பண்றீங்க
நா வந்துட்டு ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கே
ஓ ஓகே கே
ம்
மார்னிங் போயிட்டு ஈவ்னிங் வர மாரி இருக்குமா
எட்டு மணி ஆயிடு எட்டு மணிக்கு மேல இன்னைக்கு கொஞ்சோ பிஸி அதா இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயான
ம் வீட்ல
வீட்லனா
நீங்க மேரீடா அன்மேரீடா
அன்மேரீடுமா அன்மேரீடுதா
கஸின்ஸ்லா இருப்பாங்களா வீட்ல நீங்க ஒரே பொண்ணா
ஆ இல்ல இல்ல பாப்பா இருக்கா பாப்பாவு நானுமட்
ஓ ஓகே ஓகே
தம்பி இருக்காங்க தம்பி வந்துட்டு காலேஜு
ஓ ஓகே ஓகே ஓக்கே
ம் சேரிமா அப்றோ உங்களுக்கு என்ன புடிக்கும்
என்ன புடிக்குனா எதுல கேக்குறே சமையல் கொஞ்சோ கொஞ்சோ படி பண்ணுவே ஆ ட்ராவல் ரொம்ப புடிக்கு நைட் ட்ராவல் ரொம்ப ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
ஆ எனக்கு சேம் பிஞ்ச் அ எப்டி இருந்தா புடிக்கு நைட் ட்ராவல் இந்த மாரி அதாவது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல
ஆமா
ஆ அது எப்டி ஃபீல் பண்ணுவீங்க
அப்டினா புரியலயே
புரியில இப்ப எனக்கு அப்டினா
ம்
அந்த விண்டோ சீட்ல உக்காரணு
ஓ அப்படியா
ம் ஒரு அப்டியே ஒரு மெலோடி ஒரு இளையராஜா சாங் அப்டியே ஒரு மாரி இந்த டைம்ல கேட்டா செம்மையா இருக்கு அப்டியே ஹெட் போன்ல போட்டுட்டு
ம்
ஜன்னல் அப்டியே வேடிக்கை பாத்துட்டே போனா ரொம்ப புடிக்கு அப்போ ஒரு காத்து ஒன்னு அடிக்கு அத ஃபீல் பண்ணிருக்கீங்ளா
ஆ நா எங்கே கொஞ்சோ கொஞ்சோ எப்பமாச்சு ரொம்ப நாள்
ம் ம் ம் அப் அப்டியே வந்தா ரொம்ப புடிக்கு ம் அது மாரி உங்களுக்கு எப்டி புடிக்கு எனக்கு இது புடிக்கு
எனக்கு நைட்டு எனக்கு நீங்க சொன்னது எனக்கு புடிக்கு
ம்
எனக்கு நைட்டு வாக்கிங் போக ரொம்ப புடிக்கு அப்டிச்சும்மா யார அது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூட சும்மா அப்டே நடந்து சிரிச்சிட்டு ஜாலியா போவோ அப்டி
ம் ம்
ம் ஆ புடிக்கு உங்களுக்கு புடிக்குமா
ம் புடிக்கு ஆனா வாய்ப்புதா இல்ல போறதுக்கு ஓஹோ ஆமா அதே எப்பயாச்சு கெடச்சா போவ
ஃபுல் டைம் பிஸி தா இல்ல நீங்க
ம் ஆமாமா ரெஷ்ட்டே கெடயாது
நீங்க தா வீட்ட பாத்துக்குவீங்ளா
ம் ஆமா
டேக் கேர் பண்றது
ம் காலைல ஆமா ஃபுல்டே தா காலைல அ வேலைக்கு போறது வந்துட்டு ஒன்பது மணிக்கு கெளம்புனா
ம்
நைட்டு எட்டு எட்ர ஆய்டு வீட்டுக்கு வரப்ப ம்
ரூட்டும் அங்க தான்
ம்
அங்க வேலல்லா எப்டி இருக்கு
ஆமா ஆ எப்டி சொல்றது
ம்
ரஷ்ஷாவே இருக்கு
ஓ
நம்மள டென்ஷன் பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்க நம்மள கூல் பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்க
ம் மடைலா நொந்து நூடுல்ஸ்
ம் ஆமா அதே ம் உங்களுக்கு மூவி பாக்க புடிக்குமா எந்த மாதிரியான மூவி பாப்பீங்க
நான் மூவிஸ் அதிகமா பாக்க மாட்டே அப்போ அது வந் வந்து இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு எப்டின்னா தனியா ஃபோன்ல இருந்து அப்டில்லா பா வாங்க லேப்டாப்ல ஃபோன்ல அப்டி ஹாஸ்டல்ல நா வந்து எனக்கு அப்டில்லா பா பறது யார் எங்க வீட் தெரியல எனக்கு அது ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ
ஆ
இப்ப எல்லாரு ஒரு எடத்துல இருந்து எல்லாரு சேந்து பாத்தா நானு பாப்பே எல்லாரு ஆ எல்லாரு இரு க்கும் போது நானு இருக்கணுனு கண்டிப்பா இருப்பே ஆனா தனியால்லா பாக் இது வரைக்கு பாத்தது இல்ல
தனியா பாத்தா எந்த ஜாலியும் இருக்காதே
ம் ஆ எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரனா பாப்பே இப்டி இந்த மூவிய பாத்தே ஆகணு அப்டின் பாப்பாங்க ஆனா நா அதிகமா
ங்ளா வீட்லதா ம் தேட்ரு போயிருக்கீங்ளா
ஆ போயிருக்கே ஆனா வந்து அதிகமா இல்ல சும் எப்பமோ போயிருக்கே
லாஸ்ட்டா என்ன மூவி பாத்தீங்க
லாஸ்ட்டா என்னது விஜய்க்கான வாரிஸ் மூவி பாத்தேன் நினைக்கிறே
ம் ம் ம்
அது எதோ லியோவோ வாரிசோ எதோ ஒர் ரெண்டு மூணு வர்ஷ இருக்கு
விஜய் ஃபேனா
ஆம்மா நீங்க
ம் ஆ ஹே நா விஜய் ஃபேன் கெடையாது ஆனா டி வி கே வுக்கு ஃபேன்
ஹ ஆ விஜய் ஃபேன்னாது புடிக்கு ரொம்ப அடிக்ட் இல்ல
அ ஆம்மா
ம் நீங்க எப்டி மூவிஸ்லா பாப்பீங்ளா
ம் ம் ஆமா பாப்போ ம் ஆனா எனா டைம் இருக்காது ஆனா கெடைச்ச டைம்ல என்னைக்கோ வாய்ப்பு கெடைச்சா போலா ம் ஆமமா சண்டே லீவு அன்னைக்கு ஒரு நாள் மட்டு தா லீவு
ம் ம்
ம்
எந்த மாரி மூவிஸ் பாப்பீங்க பாத்தா
அப்டி கெடையாது நல்லா இருந்தா பாக்குறதுதா இதுதா செல ட் பண்ணி பாக்கணுங்கறது இல்ல அந்த மூவி நல்லாருக்கு அப்டின் ஒரு ரிவ்யூ வந்துச்சுனா ஓக்கே பாக்லா
ம்
ம் ம் அப்டிதா லாஸ்ட்டா நூறு சாமி தா பாத்தோ
நூறு சாமியா
ம்
ம் ஓக்கே கே லா அது அதிகமா பாக்காதனால தெரில
தெரியல சரி சரி சரி ரொம்ப படிப்ஸ்சு போலையே
இல்ல படிக்கவும் மாட்டே வெளாடுவே
ஏய் என்ன வெளாட்டு புடிக்கு
நா அப்டி அவுட்டோர் கேம்ஸ் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போ சும்மா எல்லார்ட்டயு பேசி கல கலன்னு அப்டி வீட்ல இருப்பே
ஜாலி டைப்புதா
ஆ இப்போ நீங்க புதுசுனால எனக்கு இப்ப நம்ம கேரக்டர் எப்டின் தெர்ல ஒருவேள அவங்களுக்கு பிடிக்காதோ அப்டி ஒரு தாட் இருக்குல்ல
ஆ ஆ ஆ
கிரிதே
அடில்லால சுட்டி தனம் பண்ணா புடிக்குந் தானே சுட்டி தனொம் பண்ணா புடிக்குந்தானே
ஆமா எல்லாரு ஒரே மாரி இருக்க மாட்டாங்கல்ல
ஆஹ் எனா காலேஜ் படிக்கும்போது
உம்
அது நம்மள ஒரு இதுக்கு கொண்டு பொயிருவாங்க இந்த ஸ்டேஜுலதா இப்டி இருக்கணு இந்த ஸ்டேஜுல இப்டி இருக்கணூனு ஒரு கோடு போட்ருவாங்க ஆனா அந்த காலேஜி டைம்லவே எனக்கு வெளையாட்றது புடிக்கூன் சொல்றீங்கல்ல அது சூப்பர் தானே அது நம்மளோட இயல்பு நம்மதா மாத்திக்க வேண்
ம் ம்
உம் அது நல்லா இருக்கு
ஆஹ்
சூப்பர் சூப்பர் உம் சமைப்பீங்ளாமா
சமப்பே அனா வீட்ல சமைக்க விட மாட்டாங்க நா சமைக்கிறது யாருக்கு புடிக்
நாம சமைக்கிறத நம்மளு சாப்புட முடியாதே
ஆமா
ஏ சூப்
ஒரு நாள் இப்ப ஏ தம்பியின் இல்ல எனக்கு எனக்கு அதுதா மண்ட அடி எங்க தம்பி எங்க வீட்லதா நிக்கிறா டியூஷன் போனொன் அப்போ நா வந்த் து நூடுல்ஸ் பண்ண ஒரு நாள் நா வந்து நூடுல்ஸ் வந்து யாரு பண்ணாலு ஒரே மாரி தானே வரு
ம் ஆமா
இங்க லூஸுப் பையெ அப்புடேக் குப்பத் தொட்டியில போட்டுட்டா எனக் கனக்கு அழுகையே வந்துருச்சி எப்டி நீ போடலா ஒரே சண்ட வீட்ல
ஹே ஏ என்ன பண்ணிட்டீங்க
நா ஒண்ணுமே பண்ல எனக் தெரியல
ஓ
எல்லாரு பண்றப்பொலா எனக் சொல்லி குடுத்தாதா நா கரெட்டா அப்டியேதா பண்ணே ஆனா நா சாப்ட்டே தண்ணி ஊத்தி அத கொதிக்க வச்சிட்டு அந்த இது பாக்கெட்ல பொடி குடுத்துருப்பாங்கல்ல அத போட்டே அடுத்து நூடுல்ஸ் போட்டே
முடிஞ்சிருச்சி ஆ அப்டி பண்ட்டிங்க இல்ல ஏ அதாவது கொஞ்சோ ஆஹ் அதுக் டேஸ்ட்டுக்காக வெங்காயோ தக்காளி அப்பறோ கேரட் ருக்குல்ல ஆஹ் இதெல்லா இல்ல நா என்ன சொல்றன்னா ஆன் அதாவது நீங்க வந்து இதுதா நூடுல்ஸுனு பண்ட்டிங்க ஆனா தம்பி பெருசா எதிர்பாத்துருப்பாரு போலர்க்கு அதுல வெக்ஸ் ஆயி பொயிப் போட் ட தாதா இருக்கு அ சொல்லிற்கலா கஷ்டோ ம் ம் ம் விடுங்க மறுபடியு ஒரு டைம் டை செஞ்சு கரெக்ட் பண்ணிருங்க தம்பிய
இது இது நடந்தொரு சிக்ஸ் மந்த் இருக்கு நா அதுக்கப்பறோ ஒண்ணுமே பண்ணி தர மாட்டே வேணுனா நீயே பண்ணிக் கேல அப்டின்றுவே
ஆ ஆ ஆ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா நூடுல்ஸ் அந்த ஃபிரைட் ரைஸ் அதல்லா அதிகொ வேண்டா அது ஜன்க் ஃபுட்ஸ்ஸுந் தான ஒடம்புக்கு கெடுதல் தா அதுனால ப
ம் ம் அது நார்மலாவே சண்டையா இருக்கு வீட்ல எனக்கு அவனுக்கு இப்டி வேற பண்டனா
லீதா ஆ ஆ ஆ
அடுத்து நா டீ போட்றனால ஒனக்கு ஒன்னு போட்டு தாண்டி அப்டினே அத்த போட்டு குடு த்தே அடுத்து இப்டிதா இப் இப்ப நா எக்சாம் லீவ்ல செமஸ்டர் லீவ்ல இங்க வீ வீட்ல இருக்கே இப்போ அப்ப வந்து சாயா போட்டு குடுத்தே எல்லாருக்கு குடுத்துட்டு எல்லாரு குடுச்சுருக்காங்க இவெ எ கீழ ஆண்டி வீட்ல நா இருக்கே எல்லாரு இருக்குறோ இருக்கும்போது வந்துட்டு அசினா டீ நல்லாவே போடலா அவ அப்டியே கொட்னா அப்டியே கொட் டிட்டே அப்டின்டா எனக்கு மண்டக் கேறிற்
அ
எல்லாரு இருக்கா வீட்ல பெரியவுங்க சின்னவுங்க எ வயசு பிள்ளைங்க எல்லாரு இருக்காங்க ஒரு ஏழு பேர் கிட்ட இருந்தோ எல்லார் முன்னாடியு வந்து இப்டி சொல்லிட்டா
அது கொழந்தையாவே இருந்திருக்கு பயபுல்ல
நா அடுத்து இல்ல நா அடுத்து மேல எங்க அம்மா பட்ட கோவத்துல வந்துன்ட்டு நீங்க எல்லா கீழ ஆத்துனீ இல்ல எல்லாரு குடுச்சோ இவனு குடுச்சா அப்டின்ட்டாங்க அடுத்து நா போய் கீழ ஒரே சண்ட அடி இல்ல தப்போட்டு இல்ல அவெ வேணுனே எல்லார் முன்னாடியு சும்மா கிண்டல் பண்ணணுனு சொல்லிருக்கா அவுங்க எல்லாரு அசியா கொண்டு வந்து ஏக்கா இப்டி இப்டி சொல்லிட்ட இருமா
அ ஜாலி தா தம்பி கூட அ
ஆமா எல்லா பாத்தா ஜாலியா இருக்கு
ஆ டென்ஷன் ஆகு ஆமா புரிது புரிது செரிடாமா என்ன மேஜர் படிக்கிறீங்க
நா செகேண்ட் இயர் போறே
ம் என்ன டிபாட்மன்ட்டுமா
ஏ ஐ டி எஸ் இன்ஜினியரிங்
ஆ ஆ ஆ சரி சரி
நீங்க ஒங்களுக்கு காலேஜல்லா எப்டி போச்சு
இல்லமா நாங்க வந்து கரஸ்ல தா போட்ருந்தோ அதுனால பெருசா சொல்ற மாரி இருக்காது
ஃப்ரெண்ட்ஸல்லா அப்டி எப்டி
ஆ ஆ எப்டின்னா டுவல்தோட முடுஞ்சுருச்சு நாங்க வந்து நைன்டீஸ் கிட்ஸ்
ஓ ஓகே ஓகே ஆ ஆ
ம் அதனால அந்த பேட்ச் ஒரு மாதிரி செட்டப்ல இருக்கு
ம்
ஆமா
ம்
ம் வேற எதாது சுவாரஸ்யமா உங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்கும் பிராயா